ஹலோ ஹலோ வணக்கம் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க தோழி
என்ன பண்ணிட் இருக்கீங்க
உங்க கிட்ட ஒரு சில கேள்விகளோ சுற்றுலா தலங்கள் பத் பத்தி பேஸ்லா அப்டின் சொல்லி உங்களுக்கு ஓக்கேங்
ஓகேதா நா போன எடத்துல என்ன நடந்தது நா உங்க கிட்ட பகிர்ந்துக்கிற
ஆ சேரிங்க நம்ப இப்ப இந்த எடத்துக்குலா போயிருந்தோ அப்டின்னா நீங்க அந்த மாறி சொல்லுங்க இதெல்லா நல்லா இருக் கும் அந்த மாறி சொல்லுங்க நீங்க
நா போனது யாரு இப்போ இப்போ போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனது ஏலகிரின்ற ஒரு எடோ நா போனப்போ செம்ம வெயிலு அங்க வேற மலையில வேற குளுரே கெடையாதா
அ
நீங்க போனீங்கன்னா கூட இந்த இந்த ஏப்ரல் மாசத்த தவிர்த்து தவிர்க்கிறது நல்லது டிசம்பர் மாசத்துல போனா நல்லா இருக்கும் நவம்பர் டிசம்பர்ல நாங்க போனது ஆமா அதுல வேற செடி கொடி எ எதுமே இல்ல எல்லா காஞ்சி போய் கெடந்ததா நாங்க போனது பைக்ல வேற இங்க இருந்து நாங்க சென்னைலயே அ சென்னைல இருந்து போனோ பைக்ல நானு எங்க வீட் விட்டுக்காரு எ புள்ள மூணு பேரு போய்ட்டு வரத்துக்குள்ளயே நாங்க காஞ்சு கருவாடாயிட்டோ
ஏனா நீங்க இது பைக்ல போயிர்
பைக்ல போனே ஆமா ஆமா காஞ்சு கருவாடாயிட்டோ பஸ் எனக்கு ஒத்துக்காது கார் புக் பண்லானா அப் போதிக்கி அ அந்த பிளான் இல்ல நாங்க சடனா பிளான் போட்டோமா அதனால கார புக் பண்ண முடில பஸ்ஸு எனக்கு ஒத்துக்காது ட்ரெயினு அங்க போயிட்டு க அந்த எடத்துல கரெக்டா அந்த எடத்துக்கான ட்ரெயின் கெடயாது அப்போ
நா
அப்போ எங்ளுக்கு இருக்கற ஒரே ஒரு நெலம ஒன்னே ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணணுனா பைக்குதா
ஆமா
ஆ அதனால வந்துட் நாங்க பைக்லயே போயிட்டமா
ம்
போனோ அங்க அப்டி வெளயாடுறதுக்கு வந்துட்டு என்ன இருக்கு பா பூங்கா இருந்துது ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அ பூங்கா இருந்துது படகு படகு ஓட்ற தளம் இருந்துது
ஆ
படகோட்லாம் அதுக்கப்றோ இந்த இதெல்லா பண்ணுவாங்கல்ல கயிற்ல தொங் தொங்க விடுவாங்களே சறுக்கிட்டு போவோல்ல அது நா பண்ண லைஃப்லே அதா மொதவாட்டி பண்ணது அதுக்கு முன்னாடி பயந்துட்டு பண்ணதில்ல ஆ அது பண்ணோ அப்பறோ மேலந்து குதிக்கறது பண்ணோ ஐட்ல இந்து போயிட்டு குதி ஆ அது பண்ணிட்டு மினி ஹாட்டடேக் வந்தத்தா மிச்சோ
ஆமா அது போயிட்டு போயிட்டு வரு
ஆ அப்டி ஆயிட்டு அடி தா அப்டி ஆயிட்டு அதுதா மறக்க இப்பதா ரீசென்டா போனோ அதுதா ஒரு மூணு வர்ஷத்துக்கு முன்னாடி போனா நீங்க போனீங்கன்னா டிசம்பர் நவம்பர்ல போங்க நல்லது
ஆ
இப்போ போனீங்கன்னா கொஞ்சோ அந்த அங்க மினிமம் ரூ போல்லா சுத்தி பாக்கறத்துக்கு ஏலகிரில ஒன்னு இல்லேங்க அத விட ஏற்காடு போனீங்கன்னா நல்லாருக்கு சுத்தி பாக்க நல்லாருக்கு இல்ல தேனி போங்க தேனீல வந்துட் டு இல்லனாலு ஒரு ஏழெட்டு வாட்ர் ஃபால்ஸ் இருக்கு இது சொல் ஆமா தேனீல அ நா இத சொல்ல மறந்துட்ட பாருங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்டு இந்த கூகுள் மேப்ப நம்பி நானு எங்க வீட்டுக்காரு ஒரு மலைல எடுத்துட்டு போய் வண்டிய விட்டு கொழந்தைய வேற தூக்கிட்டு போறோ நடந்து நடந்து நடந்து எங்கயோ போறோ எறங்குறோ பள்ளத்துல எறங்குறோ அந்த கூகுள் மேப் ப நம்பி போனா பின்னாடிந்து ஒரு அக்கா வந்துட்டு இங்க கோயில்தா இருக் கு நாங்க கொலதெய்வ கோயிலுக்கு போறோ நீங்க எதுக்கு வரீங்கன்ட்டாங்க
ஒச்சிச்சோ
அந்த வெயில்ல என்ன அவனியு திட்டமுள்ள வாட்சு என் பையனு திட்ட முடில கூகுள் மேப் இப்பியு திட்ட முடில நா தூக்கிட்டுலா வர மாட்டே நீ தா தூக்கிட்டு வர்னு நா பாட்டுக் கெளம்பி வந்துட்ட மறக்கவே முடியாது அது மட் ஐயோ கூகுள் மேப் செஞ்சுட்டாங்க நம்ள ம்
ங்க அதே மாதி ஏற்காடு ஒரு எடத்துக்கு கிளியூர் ஃபால்ஸ் அந்த நீர்வீழ்ச்சி இருக்கு பாத்துருக்கீங்களா அங்க எங்களுக்கு வழி தெரியல அந்த இது இதுல போயிட்டோ நாங்க போயிட்டு கடைசி வரைக்கு போயிட்டு வழி தெரியாம ஒரு இதுல மேல வரி நாங்க ஏறிட்டோ செரி மேல ஏர்னாதா அந்த இது வரும் போல ஃபால்ஸ்சு அப்டின் சொல்ட்டு மேல வெறுக்கி ஏறிட்டு கடசியா மேல ஏறிட்டோ கடசியா அவருக்கு கால வந்து இதயிடுச்சு ஸ்லிப் ஆயி சரிக்கி உட்ருச்சு கீழ இப்டி சறுக்கல் மாரி மேல மாரி இருக்கு அதுல ஏறிட்டு ஏர்ற வரையு ஏறிட்டு ஸ்லிப்பாயி அவரு நல்ல வேள பேலன்ஸ் பண்ணி நிறுத்திட்டாரு நானு அவரு கொழந்த மூணு பேருந்தா போயிருந்தோ பாத்தா அங்க சுத்தி எதுவுமே இல்ல வீடு கட்டிட்டு இருக்காங்க மேல மல மேல வீடு கட்ற மாரி அத கட்டிகிட்டு இருக்காங்க நாங்க அங்க போய் பால்ஸ காணமேன் தொழவீட்டு இருக்கோ நாங்க இன்னு கொஞ்சோ ஸ்லிப்பாயிருந்தா மூணு பேருமே நாங்க விழுந்திருப்போ நல்ல வேல அவர் பேலன்ஸ் பண்ணி நிறுத்திட்டாரு
எனக்காச்சு கூட ஆள் இருந்தாங்க இப் ப எங்கள மாரி நம்பிட்டு ஒரு குடும்போ வந்துட்டு கார்ல வந்திருந்தாங்க அவுங்க
அ ஹ
ஆ அந்த மாரி ஒரு குடும்போ இருந்தது இன்னொரு குடும்பம் வந்துட்டு அந்த கொலத்தெவ்வ கோயிலுக்கு போறாங்க அந்த மாரி எங்களுக் கூட யாராச்சி இருந்தாங்க நீங்க மட்டு இருக்கிறப்போ நீங்க பா
ஆமா ரொம் ஆ ரொம்ப பயமா இருந்துச்சி அப்ப நல்ல வேள ரெண்டு பேருமே கால வச்சி பேலன்ஸ் பண்ணனால கொஞ்சோ இதாடுச்சு அப்பறோ அப்டியே வண்டி வளச் ச்சி மெதுவா இறங்கி அப்பறோ வந்து கேட்டா இந்த ஃபால்ஸ் வந்து கீழ தாங்க இருக் க்கு நீங்க கீழ போனு ஆனா வந்து தண்ணியே அங்க இல்ல போவாதீங்க கொழந்தைய கூட்டிட்டு போனாலு வேஸ்ட் அப்டின்ட்டாங்க கடசில ஏன்டா வந்தோ அப்டினாயிட்டு வண்டிய திருப்பிட்டு வந்து வழியிலயே வந்
தேனி எங்க திரும்பி பார்த்தாலு நீர் வீழ்ச்சி தா இருக்கு நல்ல பச்சை பசேலுன்னு இருக்கு
ஆ
நா போனது இல்ல நா அந்த இடத்துக்கு போணுன் எடுத்து வச்சத்தா அத நா இந்த மாரி முட்டாளத்தனமா எங்க இருந்தாலு போ கூடாதுன்ட்டு தேடி தேடி போவோ இல்லையா அந்த மாரி தேடி வச்சதுதா தேனி நல்லா எடோ நீங்க போலா தாராளமா போலா
சேரிங்க செரி வரவா
முடிஞ்சிருச்சா டைம் அதுக்குள்ளயா
இல்ல இல்ல
ம் அதுக்கு முன்னாடி ஸ்கூலருந்து ஒருவாட்டி கூட்டு போயிருந்தாங்க நாங்க வாலிபால்ல வந்துட்டு டிஷ் ட்ரிக்ல வின் பண்ணோ அப்டின்ட்டு ஸ்கூல்ல இருந்து பள்ளிலருந்து கூட்டு போனது ஊட்டிக்கி அங்க போனப்போ ஸ்கூல்தா எல்லாமே ஸ்பான்சரு ரூம் எல்லாமே ஃபுட் எல்லாமே சாப் சாப்பாடு ரூம் தங்குறதுக்கு எல்லாமே அவுங்கதா நம்ம செலவு மட்டுந்தா நாம பாத்துக்கணு
ஆ
நம்மளுக்கு அப்போ வந்துட்டு ஆயிர ரூபான்றது பெரிய காசு
ஆமாமா
அப்பா வந்துட்டு ஆயிர் ரூபா குடுத்துந்தாரு எங்க பாட்டி வந்துட்டு எங்க அப்பாக்கு தெரியாம ஒரு ஐநூர்ரூபா குடுத் துனாங்க அது வச்சிட்டு போம்போது ட்ரெயின்ல ஃபுல்லா டான்ஸ் ஆடிட்டே போனோ போய் டு நாங்க போனப்ப செம்ம குளுரு ஃபுல்லா அ கேல்சு செரி ஆ பொண்ணுங்களு இருந்தாங்க பசங்களு இருந்தாங்க இத்தனைக்கு தமிழ்நாட்ல யார்லா அந்த ஜோன் ஜோனல்ல வின் ஜெய்ச்சாங்களோ அது ராட்ரி கிளப்னு ஒரு கிளப்பு உங்குளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த கிளப்பு அங்கந்து அது கொண்ட்டு வந்தத்னால எல்லா ஸ்கூல எங்கெங்கல்லா அந்த இது நடந்ததோ அப்புடி வந்தாங்க அங்க வந்ததுனால லா நா இல்லனாலு ஒரு ஐநூறு பசங்க மூணு பஸ்சு
ம்
சின்ன சின்ன பசங்க அந்த கார்லயு இருந்தாங்க பெரிய பஸ்ஸு தா அதுல போனோ ஆ ஊட்டிலருந்து போய்ட்டு போம்போதே நம்ம து மல ஏறுனன்னா ஒ பஸ் ஒத்துக்காது வாந்தியில தா போனோ வாந்தியில தா வந்தோ ஆனா நல்லா என்ஜாய் பண்ணோ சம் ஆமா அதுதா தரமான என்ஜய் சின்னப்போ என்ன நம்பி தனியா விட்டாங்க அ அப்பலா மொத எடத்துக்கு அது மட்டுந்தா விட்டாங்க அதுக்கப்றோ டெல்லிக்கு ஒரு வாட்டி போனோ
ஆ
அதுவு இந்த மாரிதா தீ ஆ வாலிபாலுக்காகதா வெளாட போனது அது ஒரு மறக்க முடியாத நெனைவு எங்க பி டி சார் தா ஆனா எங்கேயு கூட்டு போல சுத்தி பாக்குறதுக்கு
அவங்களா நாம வெளையாட வந்தோமா அது மட்டுந்தா பாக்குனு எங்கேயு போ கூடாது அப்டின்றுவாங்க
க்குனு போனது அதுனால அது வெளயாடறக் க்கு மட்டுந்தா போனோ இது வந்து நாங்க ஆமா ஆமா இது நாங்க வெளாடி முடி ச்சீ அதுல யார்ல்லா நல்லா வெளாட்னாங்களோ அதுக்கான ஒரு இது தான செலப்ரேஷனுக்தா நாங்க ஊட்டி போனது தே ஆமா டெல்லில வந்துட்டு போனது ச அதுவு ஒரு மறக்க முடியாம நெனவு ட்ரெயின்ல என்னன் ரெண்ட்ற நாள் ஒரே ட்ரெயின்ல அந்த ஐயோ செம்ம மறக்க முடியாது பார் ம் எல்லா நார்த்து வடக்க வடக்கு நண்பர்களா ஆ ந்த புக்குடா இருந்தாலுமே நம்ளால அது ஜீ க்கே முடியாதுனன்னா நிகழ்வெல்லா நெறைய நடந்துது
ம் இருந்தாலு நம்ம குடும்பத்தோட போறதோட ஃப்ரெண்ட்ஸோட போம்போது அது ஒரு வேற மாரி இருக்கு நம்ம
ட்டுந்தா ஒரு மனநிம்மதி வேற எந்த நிம்மதி இல்லங்க ஐயோ ஐயோ உங்ளுக்கு அது மாரி எதாச்சு நடந்திருக்கா எங்கேயாச்சு போயிருக்கீங்ளம்
இல்லைங்க நா இது வரைக்கு எங்கயு என்ன தனியாவே விடமாட்டாங்க நானு எத்தன் தாட்டி காலேஜ் போம் போதெல்லா கேட்டு ட்ட நானு அப்ப அப்பாக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டே எங்க அப்பா வுட மாட் டன்ட்டாங்க இவங்க வந்து இவுங்க கிட்ட கேட்டா வுட மாட்டேன்ட்டாங்க
இவங்க என்னென்னா நாம கூட வரோன்றாங்க நீங்க இருந்தா நாங்க என்னயா என்ஜாய் பண்றது
ஆ
அ என்னையே விட்டதுல்ல அந்த ரெண்டு வாட்டி மட் ட்டுந்தா ஆ எனக்கு இது வரைக்குமே நா இருக்குற ஊர் ட்ல இருந்து தனியா ஒரு பக்கத்து ஊருக்கே போ தெரியாது ஒரு எடுத் எத்துக்காட்டுக்கு சொல்றேன்னா எனக்கு நா நா இருக்கிற எடத்துலந்து எனக்கு கிண்டிக்கு போணுனா கூட தெரியாது
ஆஹ
தெரியாது எனக்கு ப பஸ்ஸில எனக்கே அந்த பேருந்துல வந்துட்டு போனத வந்து தெரியாது தண்ட நானு மட சாம்பிராணி மகள எ பைய கூட சொல்லுவா இந்த பஸ்ஸு ஏற்னா இங்க போய் நிக்கு அப்டின்வா எனக்கு தெரியாது
அ என்ன தனியா விட்டதுன் பாத்தீங்னா அந்த நா வந்து இப்ப இங்க இருக்கிறது சேலம்ல இருந்து பொமராப்பாலயம் வரிக்கும் படிக்கிற்துக்கோச்ர அங்க போயிர்ந்தேங்க இப்ப ரெண்டு வர்ஷமா அது மட்டுதா தனியா விட்டாங்க இங்க இருந்து நா நே ஒரு அதுவு பாத்தீங்னா ரெண்டு பஸ் மூணு பஸ் ஏற மாரிலா இல்ல ஒரே பஸ்ஸு இங்க ஏற்னனா கரெக்டா வீட்ல ஏறுவ அதே கொண்டு போய் எறக்கி விட் விட்ருவாங்க வீட்ல இர்ந்தா நேர காலேஜ் முன்னாடி போய் இறங்கிக்குவே அந்த மாரி ஒரு பஸ்ஸு தா டெய்லியு அதுலே தா போயிட்டு போயிட்டு வந்துருவே அது மட்டு தா தனியா விட்
அது மட்டுந்தா அதுவே உனுக்கு ச நல்லா ஜாலியா இருந்திருக்குமே
ஜாலியாதா இர்ந்துது ஆனா வந்து கா எப்டி சொல்றது
ம்
அது போயிட்டு போயிட்டு வந்துந்த அத்தா அது ஒரு இது ச் டயர்டா தா ஆவுது
ம் ஆமா
டெய்லி ஒரே எடத்துக்கு அது காலேஜி இதுனா வேற ஊருக் க்கிலா போனா அது ஜாலியா சந்தோஷமா இருக்கு காலேஜுக்கு நா டெய்லி போயிட்டு போயிட்டு தானே வந்துட்ருந்தே
ஒடம்பு சலிச்சிருல்ல ரொம்ப தூரோ வேற ம்
அது வந்த நா வந்து மாசமா இர்ந்தப்போ அது போன நானு
அச்சோ ஓ கல்யாண ஆயிட்டு போனியா ஆ
நா டீச்சருக்கு படிச்சிருந்தே அதனால அப்ப போயிட்டு போயிட்டு வர வேண்டியதாய்ர்ச்சி அதனால ஃபுல்லா டயர்டா தாருப்போ என்ஜாய் பண்ற மாரி எது இருக்காது
எங்க என்ஜாய் பண்றது வயித்துக்குள்ள ஒனு என்ஜாய் பண்ணிட்ருக்குமே
இப்ப அவன வெச்சுதா போயி இப்ப பட்டமளிப்பு விழாக்கு அவுங்களோட சே சேந்தே போய் நா வாங்கிட்டேன்ட்டே
நல்ல அதுலா ஒரு நல்ல நிகழ்வு மனசு சில எப்புமே இருக்கு நம்ம இந்த மாரி போனோ இப்போ இவுங்க கூட வந்து வாங்குறோ அப்டின்ட்டு
ஆமாங்க சேரிங் தோழி ரொம்ப நன்றி நம்ம அடுத்த அழைப்புல பேசலா
கண்டிப்பா டேங்க் யூ ம்